ஹலோ ஹலோ
ப்ப கேக்குதுங்ளா
கேக்குதுங்க சார் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங் மேடம்
எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா என்ன என்னாச்சு ஆளே பாக்க முடியல ரொம்ப பிஸி ஆயிட்டிங்ளா
நீங்க பேசறது விட்டு விட்டு கேக்குது கொஞ்ச தெளிவா பேசுங்க
விட்டு விட்டு கேக்குங்ளா
ஆமா ப் ஆ இப்ப கேக்குது ச சொல்லுங்க
ஸோ சரிங்க மேடம் அதனாலதா இப்போ கால் பண்ண முடில
எப்டி
கால் பண்ண முடிலிங்
கால் பண் முடிலிங்
தலுவலி
ஏற்காடுல்லா போயிருக்கீங்ளா
அஹ் போயிருக்கே மேடம்
அப்டியா எப்டி பாக்க நல்லாருக்கும்ல ஏற்காடு மாவட்டத்துல
ரீல்ஸ்தா தடை
அங்க எப்பவுமே குளிச்சியான இந்த ஏற்காடுல எப்பவுமே குளிசர்ச்சியாதானே இருக்கு
ஆமாங்
அந்த ஏற்காடுல எப்பவுமே குளிர்ச்சியாதானே இருக்கு சேலம் மாவட்டக் பக்கத்ல தானருக்கு ஏற்காடு
ஆமாங் மேடொ எங்க பக்கொ ஒரு கிலோ வரும்
அப்டியே நெறைய மல அப்றொ பசுமையான காடு அப்றொ ஆரஞ்சு தோட்ட இதெல்லா அங்கருக்குல ஏற்காடுல படகு சவாரிலா போலா
ஆல்ரெடி அது
நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது
ஆல்ரெடி வந்துருக்கீங்ளானு கேட்டே
ஏற்காடு தானே ஆஹ் வந்துருக் கே வந்திருக்கே எங்கல்ந்தே அங்க வந்து லேடிஸி அப்டி ஒரு எடொருக்கு அங்கருந்து அந்த மலைய பாக் க்கம்போது ரொம்ப அழகாருக்கு அப்புறோ கிளியூர் ஃபாஸ்சல் அப்புறோ அந்த நீர்வீழ்ச்சி அங்கல்லா ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் நறைய பறவைகள்லாருக்கு நறைய விலங்குகள் இதெல்லாமே அங்க இருக்கு நம்ப குடும்பத்தோட போனா வந்து அங்க நல்லாருக்கு அந்த இயற்கைய ரசிச்சுக்கிட்டே ஆஹ் நல்ல மன அமைதிலா கிடைக்கு அங்க இருந்துட்டு போட்டோ எடுக்கறது அந்த பிளேஸ்மெண்ட்ல நின்னு போட்டோ எடுக்கறது இது எல்லாமே நல்லாருக்கு அது எல்லாத்தையு விட ஆமா அது எப்டின்னா அங்க எப்பவுமே நல்ல குளுரா இருக்கு நம்ப இப்ப வெயில் காலங்கள்ல இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்க போனா நல்லாருக்கும்
ம்
ஏற்காட் சைட்ல எல்லா ஒரு வாட்டி போயிருக்கேன்
ஆ ஓகே ஓகே
அங்க வந்து ஏரி அப்றொ காடு இது ரெண்டுமே அஹ் சேர்ந்த ஊரு இதுதா அதனாலதா அது ஏற்காடுனு சொல்வாங்களாமா அங்க எப்டி பாத்தீங்கன்னா இப்ப ஆட அது வந்து இப்ப ஒரு எப்டி சொல்றது நல்லா அடந்த காடு வேறையா அங்க வந்து காப்பி தோட்டோ ஆரஞ்சு தோட்டோ அப்றம் மெளகு இந்த ஏலக்கா இந்த மாதிரி மசாலா பயிர்கள்லா அங்க நல்லப் புகழ் பெற்று வாய்ந்தது பயணிகள் ப பயணிகள் வந்து அங்க அதிகமா விரும்பி போவாங்க அந்த ஏற்காட்டு லேக் இருக்குல்ல அது வந்து அங்க முதன்மையானது வந்து அங்க படகு சவாரில்லா செஞ்சி அந்த இயற்கை அழகெல்லா ரசிச்சிட்டு அதுக்கப்றோ அந்த அந்த காட்சிகள எல்லா பாக்கறது நடக்கு கிளியூர் ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த நீர் வீழ்ச்சி வந்து இந்த மழைக் காலங் மழைக் காலத்துல வந்து ரொம்ப அழகா தெரியு அங்க அதுக் பக்கத்லியே அண்ணா பார்க் இருக்கு அப்றோ பொட்டானிக்கல் காடன்
ம்
ப்போ இங்கெல்லா இதெல்லாமே சிறப்பா இருக்கு அங்கெல்லா
சேர் செரி
ஆமா அமைதியான சூழலாவு இருக்கு பாக்கறதுக்கு அழகாவு இருக்கு போணே இன்னொரு வாட்டி போணுன் ஒரு ஆச
ஓக்கே மேடம்
சீக்கிரமா போணுன் ஆச பாப்போ
கே ஓகே மேடம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க
ம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கோனு நீங்க எத்தன டேஸ் போனீங்க
மேடம் நா ஒரு டென் தா பாத்ருக்கே
எப்டி
ஆ போனா ரெண்டு மாஸ்
ரெண்டு மாசமா ரெண்டு மூன் மாச இருக்கு மேடம் ஏ அப்டியா ஆமாங் மேடம் அது செரி ம் ம் அங்கந்தே ஆஸ் அது என்னது ஏதோ ஒரு ஹில்ஸ் டக்குனு வரமாட்டக்கு புரியில்லங்க கொல்லிமல்ல நின்னோருஸ் என்னமோ ஒன்னு எஸ்ல ஆரம்பிக்கு சேவேரி எதோ எதோ ஒரு ஹில்ஸ் அது நல்லாருக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணாம சுற்றுலா சொல்றதுக்கு அது ஏற்ற எடமா கூட இருக்கு
பப்பி ஹில்ஸ் நெக்ஸ்ட்டு ஏற்காடு அதுக்கப்புறோ ஏ ம்
ம் இந்த ஏற்காட்ல முக்கியத்துவமே என்னன் பாத்தீங்னா அந்த காப்பி அந்த மசாலா பயிர் உற்பத்திதே
ம்
காப்பி வல்ல வந்துர்ந்து நல்ல தரமானதா இருக்கு இயற்கை வளத் த பாதுகாக்கு வகையில அது வந்து பராமரிக்கப்பட்டு வருது
கே ஒகே
ஏற்காடு வந்து அழக வந்து முழுமையா ரசிக்க கூடிய ஒரு அற்புதமான எடன்னே சொல்லலா
ஒகே ஓகே மேடம் உண்மதா உண்மதா அது காலேஜ் டைம்ல போய்ட்டு வந்தது மேடம் ஏனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாஞ்சி பேர் நெனைக்கிற
ம் ம் போய்ட்டு வந்தோறோ
சார் ஒரே டைம் தெரிஞ்கோ இப்ப வந்து இப்போ எட்டி பாத்துட் போனத்தா அவ்ளோதா போனத்க்கு காலைலே
காலைலேயே கெடையாது
ரிட்டன் போ பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போய்ரனு வீட்டுக்கு
அப்டியா
காலேஜ் எல்லா போகல ஊர் சுத்தாதா போறே அப்டின்னே
போலீஸ் சொல்லலயாம்மா ஆஹ
என்னது பேரு சிப்லவே ஆ ஒரு ஆ இந்த மாரிங்களா காலேஜ்க்கு வேற போவல ஆ இந்த மாதி சுத்தி பாக்கறதுக்கு தா போறே அப்டின்னு இன்பாம் பண்ணிருவே ஆ ஓ பாத்தீங்கன்னா அம்மாவே சொல்லுவாங்க சேரி ரைட் எங்கோ வெளிய போறாப்பு இருந்தாலே என்ட்ட சொல்லீட்தா போவா அப்டின்னு
அதுவு சேரிதா ஒங்க காலேஜ்ல ஒங்க காலே இல்ல ஒங்க காலேஜ்லல்லா எங்க டூர் கூட்டு போயிருக்காங்க
ஆம் போ கன்னியாகுமரி ஆ திருவனந்தபுரோ திருச்சூரு
அப்பறோ மூணாறு இந்த பக்கோ மூணாரு எங்களுக்கு பக்கம் தாங்க மேடம்
அப்டியா மூணார் பக்கத் ஆ
ம்
வால்பாற பக்கோ
மருதமல பக்கோ மருத கிலோ மருதமல பாத்தீங்கன்னா ஒரு இருவது கிலோமீட்ரு ஆஹா இருவது இல்ல
ஆ இருவது இல்ல ஒரு பத்து கிலோ மீட்ரு
எல்லா பக்கம் பக்கமா வால்பாற ஊட்டி மேட்டுப்பாளைதுக்கு நாப்பது கிலோ மீட்ரு ஊட்டிக்கி ஒரு அறுவது கிலோ மீட்ரு இருக்கு
ம் அப்பா சைடு எல்லா அங்கதா இருக்கு ஆ
ம் போர் அடிச்சா அங்க போ பசங்க போவாங்க மூணு டைம் டரு ஆ போனது ஆ போலான்னு தா ட்ரை பண்ணுவே ஒன்னு வீடு ஆகாது ஊருக்கு போனதுக்கு அப்பறோ கூப்ட்டு சொல்லுவானுங்க ஆ இந்த மாதி வியா போற மாதி வீட்டுக்கு வந்ததுக்கப்பறோ என்னடா பண்ண முடியு ஒண்ணு பண்ண முடியாதுடா அப்டின்னு சொல்லீட்டே
அப்பறோ ரூம் மெட்டு போலா வா அப்டிங்குவாங்க ஆ நா வரல அப்டின்னே போயிட் பொய் யானை எல்லா பாத்துட்டு வருவே